ஹலோ
ஆ சொல்லுமா
என்னம்மா என்ன பண்ற
நானா சாப்ட்டேன் ஆ இரு சாப்ட்டாச்சு அஹ்இன்னைக்கு என் பச என் சின்ன பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க வீட்டுக்கு அவரு நேத்தே சொல்லிட்டாரு இரண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அம்மா அம்மா ம ஃப்ரெண்ட்ஸ் வராங் க இல்ல அது பண்டிக போச்சு இல்ல அப்ப யாரும் கொண்டு போல
அப்படியா
அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மூணு பேர் வராங்கமா எனக்கு பிரியாணி பண்ணு அப் டின்னா
ஆஹா
ஆ சரி இன்னைக்கு பிரியாணி பண்ணிட்டு அவரு லஞ்ச் எல்லாம் சாப்ட்டுட்டு பசங்களோட வெளில போயிருக்கான்
பாரு அந்த பையல்லாம் அந்த பையல்லாம் ஃப்ரெண்ட கூட்டு விருந்து குடுக்குறான் நீயும் இருக்க ஒரு ஃப்ரெண்ட கூப்பிட மாட்டேக்கிற ம் என்ன ஆமா ஏ இல்ல இல்ல இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் ஏன் கூப் புல்ல அப்படின்னு கேட்டா என்ன சிரிப்பு இது வில்லத்தனமா இருக்கே
ஏன் கூப்புல ஏன் கூப்புல எப்போ நீ ஃபோன் பண்ணிட்டு வரவேண்டியவோ வர வேண்டியதான் அவ முன்னாடியே சொல்லிட்டு வந்துர்றாங்க அந்த மாரி நீனும் இந்த சண்டே வரேன் அப்படின்னு சொன்னீங்ன்னா ஓகேன்னு சொல்லுவேன் ஆ நா செய்யும்போது மத்தவங்களுக்கு செய்யும்போது உன்ன எப்டி கூப்ட முடியும் அததா நம்ம சொன்னோல நம்ம இவ வீட்டுக்கு போலாண்டி அப்டின்னு சொல்லிட்டு அது என்ன ஆச்சு போன் பண்ணி பேசுனியா இல்லையா அவள்ட்ட
இல நீதா வந்து ப ஃப்ரெண்ட்ஸுங்களுட்ட பேசிட்டு சொல்றே என்னா ஏதுன்னு நா பாத்துட் சொல்றேன்னு சொன்னே முப்பத்தொன்னா தேதியே முடிஞ்சி போச்சே
அ ஆமா
நீ அதுக்கப்புறோ வந்து வெக்கேஷன் போ போறே அப்டி இப்படின நீ தா அடிக்கடி பிளான ஆ பிளான ச சேஞ்ச் பண்றது நீ சொல்றது நீ செய்யறது நீ சாப்பாடு பிரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத் கத்துடு இப் வந்து சர்பரைஸா வர வேண்டியதான கால் பண்ண வேண்டியதானன்னா ஆ
சரி அதுக்கப்புரோ மார்னிங்கே எங்க மாம் யாரு ஆ என்ன சொல்வீங்க ம இது இல்ல மாமனார் எங்க எங்க மாமியாருடைய தம்பி
ஓ சி சின்ன மாமனார் ஆஹ்ஹ மாமனா இல்ல இல்ல இல்ல ஆமா மாமா மாமா‌ ம்
அவரு கால் பண்ணி காலையில கிளம்பிட்டே நாணு அங்க வரே அப்டின்னு சொன்னாரு இப்பதா வந்தாரு செரி அவருக்கு கொஞ்சோ சூடு பண்ணி பூட்டு குடுத்துட்டு
ஆஹ்ஹூ
வந்து படுத்தே உங்க காலு வந்தது
நா அதா செரி நான் நேத்து ஃபுல்லா கொஞ்சோ பிஸி இந்த பொனுக்கு கல்யானோ ஆச்சுல்ல அது வந்து இங்க பாட்டி வீட்டுல விருந்து குடுத்தாங்க
போ அடிக்கடி விருந்துதா போ
ஆமா இது கல்யாணா ஆனா அது எல்லாரு வீட்லயு விருந்து விருந்துன்னு தான க குடுப்பாங்க அதோட என்னாச் சே நேத் அங்க விருந்துன்னு சொல்லிட்டு அங்க கூப்பிட்டுருந்தாங்க அங்க போயி டே ஒரே பிஸியா சேரி ஃபோனே பண்ண முடியல ஆ உங்க அண்ணி வேற கால் பண்ணியிருந்தாங்க அதோட என்ன வீட்டுக்கு வேற கெஸ்ட் எல்லா வந்திருக்காங்கப்பாணு அதோட நேத்து உனக்கு சொ ஃபோன் பண்ணுவோன்னு பாத்தேன் எங்க ஒவ்வொருத்தர கெஸ்ட்டா வந்துடே இருந்தாங்க அதுக்கப்பபுரோ காலே பண்ண முடியல ஒரே ஒரே விருந்து விருந்துன்னு சாப்ட்டு சாப்ட்டு டயடா போய் உக்காந்துருக்கே
ம் ஹூ
த போல்
அம்மா இன்னு‌ ரெண்டு நாளைக்கு அப் அப்ரோ கெளம்பனு சொல்லிருக்காங்க செரி அதுக்கெல்லா பேக் கிங்காக இப்ப இப்பத்துல இதே பண்ணணு
சேரி ஆமா ஒரு ட்ரு
நம்பளான்ட்டு
அப்படியா சேரி சேரி சேரி நா அதா சரி சொல்லிட்டு இருந்தியே ச சேரி ஃபஸ்ட் பேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதுதா கேன்சல் ஆயிடுச்சு ஃபேமிலி ட்ரிப்பா அது போயிட்டு வரட்டு அதுக்கப்புரோ நம்ம பாத்துக்கலா
ஆமா ஏ அந் மாமா வந்து அது நாளைக்கு எங்க மாமியார கூட்டிகிட்டு போறதுக்காக
ஓ நீங்க ட்ரிப்பு போறதுனாலயா
இல்ல அப்படின்னுட்டு இல்ல அங்க ஊர்ல கல்யாணம்னு சொல்லியிருந்தல்ல
ஆமாம்மா
அதுக்காக இப்டியே கூட்டிட்டு போயிடுங்க அங்க இருந்த மாரியு இருக்கு
ம் ம்
அப்புற நாங்க கல்யாணத்து அப்ப போயிட்டு கூட்டிட்டு வந்துர்லா நான் சொன்னே இங்க நா என்ன சொன்னே எங்க வீட்டுக்கார்கிட்ட அ இருக்கு போனது போவட்டு இருக்கட்டு ஒரு மாசோ இருந்து சாவகாசம வரட்டும் எல்லார் வீட்லயு பத்து பத்து நாள் இருந்துட்டு வரட்டு அப்டின் சொன்ன
அ அவுங்க அது சரி நம்ம சொல்றோ அவங்க வயசானவங்க போயிட்டு இருக்கணுல
ஆமா அதா சொன்னே இங்க என்னம்மா வர்ஷம் முழுக்க பைத்தியக்காரி ஆகுறாங்க அங்ககொஞ்சோ கொஞ்சோ நாள் யார் யாரு அவங்கவுங்க வீட்டுல இருந்து ஒரு பத்து பத்து நாள் அவங்க எல்லாம் பையத்க்கரங்ல மாத்துட்டோ
ரொம்ப இது பண்ணாத நம்மளுக்கு வயசாகு அப்பறம் பின்ன நம்ம எப்டி இருப்போம் தெரியாது வேணா பாவோ ஹே என்ன பண்றது வயசாயிட்டா நம்ம ஒருத்தர எதிர்பார்த்துட்டே இருக்கணுமா எப்பிடி இருக்கபோறோன்னு நம்மளுக்கு தெரியாது தெற்கா கஷ்டமா தா இருக்கு வயசானவங்கள வச்சு பாக்குறது கொஞ்சம் கஷ்டமான காரியந் தா என்ன பண்றது
ம் ம்
செரி அவங்களு போயிட்டாங்க ஜாலியா இருந்துட்டு வரட்டு
ம் ஹும்
அதுக்குள்ள நீங்களு ட்ரிப்ல்லா போயிட்டு வாங்க
ம் ம் அதா இருக்கிற பேண்ட் ஷர்ட் எல்லா பத்தலையா என் பசங்களுக்கு மா நாங்க நாங்க மவுண்ட் ரோடு வரைக்கு போயிட்டு வரோ போயிட்டு ஆமா அங்க போயிட்டு வரோ அப்டின்னு சொல்லி பேயிருக்கானுங்க
ஆ ஹா கடைக்கு போயி பச்சஸ்க்கு ட்ரிப்பு போறதுக்கு பச்சஸ்சு காலேஜுக்கு போறதுக்கு பச்சஸ்சு ஆ
பர்சேஸ்சு ஆமா அது ரெண்டுங் கெளம்மி போயிருக்குங்க இப்ப அங்கேருந்து என்னத்த போனு பண்ணுங்கன்னு தெரியில ஜிபே பண்ணு ஜிபே பண்ணு
ஆ ஈ ஆமா இப்ப ட்ரிப்புக்கு போயே போகும் போது எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புற காலேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலால்ல
இல்லமா இது வந்து இது வந்து ஜீன்ஸு டிஷட்டு அந்த மாரி
ஓ வக்கேஷன்க்கு
பண்ணக்கூடாதுல்ல
ஆமா காலேஜுக்கு நார்மல் தானே நார்மல்ஸ் பர்ஸ் இது கேஷுவல் பார்மல்ஸ் தானே போட் ட்டு போவாங்களா
ஆம் காலேஜுக்குள்ள வந்து வெறும் ஃபார்மல்ஸ் மாரி
ஓ செரி செரி செரி ஓ அப்பனா அப்ப நெறைய செலவு இருக்கு போலையே ட்ரிப்புக்கு ட்ரெஸ் எடுத்தானுங்கா இப்ப அடுத்து காலேஜுக்கு போறதுக்கு டிரெஸ்ஸு கேப்பான்களே
ஆமா இருக்கற பேண்ட வேச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலா ஒரு ஜீன்ஸ் மட்டு வாங்கிக்க உனக்கு ஒரு டீ ஷர்ட் அவனுக்கு ஒரு டீஷர்ட்டு இருக்கறத வெச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புடின்னு சொல்லியிருக்கே சரினு போயிருக்கானுங்க ஆ ஆ இல்லப்பா இப்ப அவங்க காலேஜுக்கு போனானுங்கன்னா பேண்ட்டு தா வேணுமா அது வேற இருக்கு ஆ
அது சரிதா அது அது சரிதா ஆ இப்போ வந்து இதுக்கு போட்றதுக்கு ஜீன்ஸ் இது எடுத்துட்டா அதுக்கப்றோ நம்ம காலேஜ் அத போட்டுட்டு இப்போ முடியாது
ஆ
ஆ இப்ப அப்ப நறைய செலவு இருக்கு ம் அத பசங்கள்ட சொன்னா புரிஞ்சுக்க மாட்டானுங்க
இந்த மாசோ என்ன இதுனா ஜூனா ஆ ஜூலை மாசத்துல அவருக்கு ஜூலை ஆகஸ்ட் க்குள்ள ரெண்டு மாசத்துல பீஸ கட்டணு பெரியவருக்கு
ஆ ஓ செரி செரி செரி
ஆமா அதுவே அது வேற பாத்துக்கிட்டு இருக்கணு ஸ்கூல்ல இருந்து வரு எயா அண்ண பைய இருந்தால ஆ ஹா தேர்ட் இயர் தேர்ட் இயர் தா ஏயா பையே
அதா அதா ம் அண்ண பையனாச்சே
ம்
அண்ண பையனுக்கு என்ன ஆச்சி ம்
ஆ அதுக்கப்றோ ஆ ஆ அவனுக்கு என்ன ஆச்சி இல்லமா அவ எக்ஸாம் எழுதுனால
என்ன எக்ஸாம் எழுதுனா என்ன எக்ஸாம் எழுதுனா ஆமா
அத பாஸ் பண்ணிட்டாரு ஆமா
ஐயோ நா நெனைச்சே எக்ஸாம் எக்ஸாம் இன்னது இந்த கவுர்மெண்ட் எக்ஸாமு அந்த மாதிரி போலன் நெனைச்சே
ஃபெயில் இல்ல அ செமஸ்டர் எக்ஸாமு அவனுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்துதிருக் சேர் நா தா பெருவ கிட்ட கேட்டே என்னடா உனக்கு எப்படா ரிசல் ட்டு அப்டின்னா ஐ அவனே கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சா மா அவே அ ஆர்ட்ஸ்மா நா சயின்ஸ்மா
ஆ
எனக் அடுத்த மாசோ தா வரு
என்னப்பா எல்லாத்துலையு பாஸ் ஆயிட்டானா ம்
ஆ அவுனு பாஸ் ஆகிட்டா எயா பைய கூட ரெண்டு ரெண்டு வருஷோ எல்லாமே பாஸ் தா இந்த செமஸ்டரு பாஸ் சொப்னா இருக்கா
அப்றோ என்ன கவல உனக்கு பாஸ் ஆயிடுவா
ஆமா
அரியர் இல்லாம பாஸ் ஆய்ட்டா போது அவ்ளோதா
ஆமா என்னாபா நா சொல்லிட்டே அரியர்ல்லா கெடையாது நீ வரும்போ தே ஒரு அம்பது அறுவதாயிரூபா உடைய சேல்ரி பேக்கேஜோட வெள்ல வர்ணு
உம்
அத்தோட வெள்ல வந்தாதா ஆமா இததா சொல்லி சொல்லிருக்கே ஆனா ரெண்டு வருஷோ ஆய்ச்சு இது வரைக்கு
இல்ல இல்ல நம்மளோட ட்ரீமு தா ரொம்ப பெருசு பெருசா இருக்கே தவிர அவங்களுக் குளா ட்ரீமே இல்லியே அஹ
சொல்லுவாங்க ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்க கைய கட்டி ஆ வைத்த கட்டி கையை கட்டி நாம சேத்து அ சேத்து வெச்ச அவன் கால கட்டி கையை கட்டி எடுத்துட்டு போயிட்டாண்ற மாரி இவுரு என்னவோ ஒரு சீரியஸ்னஸ்சு இல்லாம இருக்கானுங்க ஆனா எப்போமே சொல்லிட்தா இருப்பே எப்பா நீ எக்ஸ காலேஜ விட்டு கெளம்பு போது சேல்ரி பேக்கேஜோட வெளிலவா பரவால்ல அது ஒரு முப்பது நாப்பது அந்த மாரி எ துவா இருந்தாலும் சரி ஆனா கொஞ்சம் மேக்சிமமுக்கு ட்ரை பண்ணு அப்டின் சொல்லி வெச்சிருக்கே இல்லாம ஏன்னா வெளில அப்டியே வந்துட்டாங்கன்னு வையே மறுப்டியு லோலோலோலோன் அலையனுமா அது
இல்லல்ல பசங்கல்லா பசங்கல்லா டேலண்ட்டான பசங்கன்றதுனால வெ கொஞ்சம் வெவரமா தான் இருப் பாங்க நம்ம போக்கது நம்மதான் தேவையில்லாம கவலப்பட்டுட்டு பொலம்பிட்ருக்கோ
ஆ ஆமா இந்த இப்ப ஊருக் போயிட்டு வந்துட்டேனா வெகேஷன் முடிசிச்சின்னா வந்தவுனே அவ இன்டன்ஷிப்காக ட்ரை பண்ணனு உனக்கு இன்னும் ஒரு மாசம் ஒன்ற மாசம் இருக்கு லீவு
ஓ அது சொல்லிட்ரிந்தியே அதுக்கு போய் பாத்தானா உங்க வீட்டுக்கு பக்கத்துல
இல்லல்ல அவன் ஃப்ரெண்டு கூட ஏதோ பேசிட்டு இருக்கானா இப்ப போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு பாப்பான்
ஓ நான் அது கேக்கணு நெனச்சிட்டேருந்தேன் மறந்துட்டேன் செரி செரி செரி
ஆ சொல்லிட்தா இருக்கறா இப்ப போயிட்டு வந்துட்டு நா வெக்கேசன் முடிஞ்சிருச்சுன அவனுடைய இன்டன்ஷிப் பாக்கணு இந்த என்சிசிக்காக அந்த இது வேற பாக்கணு இந்த ப்ராஜெக்ட பாக்கணு அப்டின் சொல்லிருக்காப்பா ரெண்டு வருஷோ
உங்களுக்குப் ப்ராஜெக்ட் இருக்கோ இல்லயோ உனக்கு நெறைய ப்ராஜெக்ட் இர்க்கு வந்தது அது இதுன்னு இல்ல
ஆ
பசங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கோ இல்லையோ உனக்கு வந்தவுனே நெறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் போலயேன்றே
நீங்க
செரி செரி கவலப்படாத ஃபர்ஸ்ட்டு வெக்கேஷன போய் என்ஜாய் பண்ணிட்டு வா அதுக்கப்பறமா மத்ததெல்லா பாத்துக்கலாம் ஓகேவா
ஏ நீ இங்க பாரு பிரியாணி சாப்டணும்னா நீ வரதா இருந்த எனக்கு கால் பண்ணிட்டு வா
ஆ ஓகே ஓகே நீங்க வெக்கேஷன்லா போயிட்டு வந்து ஃப்ரீயானதுக்கப்றோ வர ஓகேம்மா ஓகே பாத்துக்கோ டேக் கேர் பாய் பாய்ம்மா
பாய் மேம்